பீங்க
நான் நலமா இருக்கேன் நண்பரே நீங்க எப்புடி இருக்கீங்க
நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இப்ப எவ்வளோ நறைய விஷயங்கள் பேசுறோ இல்லையா அதுல ஒரு சில செய்திகள் எல்லாமே நமக் கேட்கவே ரொம்ப நல்லா இருன்சு அதே போல நம்ம கத்துக்கக்க கூடிய விஷயங்கள் இன்னு கொஞ்சோ கூடுதலாவே இருன்ச்சுங்க அதுக்கு ஏத்த மாரியே நம்ம இன்னொரு விஷயம் பேசாம் அப்டின்னு எனக்கு ஒண்ணு தோணுதுங்க அதுக்கு பேர்தா சுற்றுசூழல் சொல்லுவாங்க சுற்றுசூழல் ஏ நம்ம வந்து முக்கியத்துவ காட்டி பேசணு அதுல என்ன அப்டி இருக்கு அப்டின் பாத்தோம்னா நமக்கு சுற்றி உள்ள இடங்கள் நம்ம பாக்குற பார்வைகள் நம்ம சுவாசிக்கிற காற்றுகள் நிலம் நீர் தாவரங்கள் உயிரினங்கள் உணவுகள் இதுக்கு எல்லாமே சுற்றுசூழல் அப்டின் சொல்லுவாங்க அதுல சுற்றுசூனங்கள்ல உயிரினங்கள் அப்டின் சொல்லுவாங்க ஏன்னா மக்களுக்கு நம்ம மக்கள் தெர்ஞ்சா எப்டி இருக்கு விலங்குகள்லா எப் படி இருக்கு தாவரங்கள்லா எப்டி கொஞ்சோ கொஞ்சமா மேம்படுத்துட்டு போகுது அதுல அழகுகளெல்லா என்னென்ன இருக்கு அப்டின்ட்டு பாக்றது ரொம்பவே முக்கியங்க உங்களுக்கு சுற்றுச்சூழல் பத்தி வேற என்னென்ன கருத்துக்கள்லா தோணுது சொல்லுங்க
கண்டிப்பா அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க நண்பரே பொதுவாவே சுற்றுச்சூழல் அப்டின் சொல்ட்டு நம்ப சின்ன வயசுலருந்து நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருப்போ குறிப்பா அதுல என்ன சொல்லப்பட்ருக்கு அப்டின்னா சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய சூழல் நம்ம பாதுகாப்பான முறைல பாதுகாக்கணு அப்டின்னே போட்ருக்கு ஆ என்னதா அப்டி பாதுகாக்கணு அப்டின்னா அங்கங்க குறிப்பா வந்து நம்ம வீடு பக்கத்துல இருக்ககூடிய நிலம்லா காலி நிலங்கள்ருக்கு பாருங்ளே அங்கேலா வந்து நம்ம சிறு சிறு செடிகள கொடிகள வைக்கணு ஏன்னா அதெல்லா வச்சு கொஞ்சோ வளந்துச்சுனு வச்சுக்ங்ளே மரமா மாறுச்சுனா பிற்காலங்கள்ல அது நமக்கு நல்ல ஒரு சுற்ற அ நல்ல சுற்றுச்சூழலுக்கு மிகப் பெரிய அளவ்க் உதவு அப்டின்னே சொல்லா சுற்றுச்சூழல்க்கு எப்டிலாம் அது உதவுது அப்டின்னா அந்த மரோ வந்து நமக்கு நல்ல தூயமை தூய்மையான காற்ற குடுக்கு குறிப்பா வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த வாயுவ எடுத்துக்கிட்டு அது வந்து ஆக்சிஜன் சொல்லக்கூடிய மனிதனுக்கு தேவையானத குறிப்பா சுவாசிக்க தேவையான அந்த காற்ற நமக்கு குடுக்குது அப்டின்னே சொல்லலா அது மட்டுமா மரங்கள் குடுக்குது குறிப்பா அந்த வெயில் காலத்துல பாருங்ளே எவ்ளோ வரு குறிப்பா இப்பெல்லா கோடை காலோ அ வெயிலுடைய தாக்கோ வந்து நூறு டிகிரி செல்சியஸ்ன் சொல்லக்கூடிய அத தாண்டி அடிச்சுட்டு இருக்குது இப்ப அந்த மனிதனுக்கு நிழல் தேவப்படுது அதுக் அந்த மரத்துலல் அடியில போய் நின்னு பாருங்களே அவ்ளோ அழகாவு அ அவ்வளவு நல்ல ஒரு நல்ல ஒரு இன்பத்த குடுக்குது அப்டின்னே சொல்ல முடியு மரங்களுடைய நிழல் ஏன்னா நம்ம வீடுகள்ல இருக்றோ ஒரு சில வீடுகள் பாருங்ளே கூரை வீடுகளாருக்கு சில வீடுகள் வந்து ஓட்டு வீடுகள் இப்டில்லா கிராமங்கள்லயு நகரங்களயு வீடுகள்ருக்கு அந்த வீடுகள்ல வசிப்பது ரொம்ப கடினமாருக்கு சொல்லலா ஏன்னா வந்து இந்த வெயிலோட தாக்கோ அவ்ளோ அதிகமாக்கு அதுவே வந்து ஒரு மரத்தோடைய நிழல்லா இருக்கட்டு இந்த கிராமத்துல பாருங்க இந்த கூரை வீடுகள்லா சொன்ன மாதிரி அதெல்லா அவ்ளோ வெயில் தாக்கமே தெரியாது காரணோ வந்து அந்த மரத்தோடைய அந்த அந்த தன்ம எப்டிப்பட்டது அப்டின்னா அந்த வெயில வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே வந்து மரங்களுக்கு இருக்கு அப்டின்னே சொல்லலா அப்ப இது மட்டும்மா இன்னுமா அந்த சுற்றுச்சூழல்ல வந்து மரம் வளர்க்கறது மட்டு இல்லைங்க இந்த மழைநீர் சேகரிப்பு நம்ம கேள்விப்பட்ரு சின்ன வயசுலருந்தே படிச்சுருக்கோ அந்த மழை நீர் நம்ம சேகரிச்சு அ வச்சுகிட்டோன் வச்சுக்கோங்ளே அது கூடயு அந்த சுற்றுச்சூழலுக்கு மிக பெரியளவுக்கு உதவு அப்டினே சொல்லா ஏன்னா இந்த இது போன்ற வெயில் காலகட்டமா இருக்கட்டு இன்னும் மழை காலகட்டமா எல்லா காலகட்டத்திலயு வந்து ஆ மழைநீர் சேகரிப்பு இதுவு ஒரு உதவு அப்டின்னே சொல்லா ஏன்னா வந்து நம்ம வ் மழை நீர் சேகரிப்ப சேகரிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுக்ட்டோ அப்டின்னா அது வந்து நம்ம வீடுகளுக்கு தேவையான அந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலா ஆ இல்ல வந்து இந்த காலகட்டத்துல மழை நீர் சேகரிப்பு எதுமே இல்ல ஆறு ஏரி குளங்கள் இது எல்லாமே வந்து தூர்வாராம அப்டியே வந்து காஞ்சு போச்சு அப்டின்னா அது வந்து என்ன ஆகு அப்டின்னா இது போன்ற வெயில் காலக்கட்டத்துல நீர் தட்டுப்பாட்ட அதிகரிக்கு அப்டின்னே சொல்லா இன்னைக் பாருங்ளே பல செய்திகள் பாக்குறோ பல இடங்கள்ல நீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க குறிப்பா குடிப்பதற்கு நீர் இருக்காது ஆ கால்நடைகளுக்கு ந அ நீர் இல்லாம போயிரு இது எல்லா எத காப்பயா கு நியா வருங்காலத்துல சுற்றுச்சூழல் மிகப்பெரியளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்குது அதாவது உலகத்துல வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு பெரிய அளவுக்கு கான ஒரு மிஸ்ஸிங்கா போயிருச்சு இது இப்ப வந்து இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணு இது வந்து மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒண்ணு அப்டின் சொல்ட்டு நெறைய விஷயங்கள நம்ப பேசிக்கிட்டே இருக்கங்களா நண்பரே நீங்க வந்து இந்த சுற்றுச்சூழல் பத்தி மேலு என்ன சொல்ல விரும்புறீங்க
கண்டிப்பாங்க நீங்க சொன்ன ஒரு சில செய்திகள் எல்லாமே நெஜமாவே நம்ம வந்து மக்கள் இப்போல்லா தப்புகள் நெறய பண்ணிட்டு ருக்காங்க இதுல சுற்றுச்சூழல்ல முக்கியமான தப்புகள் மக்கள் என்ன செய்றாங்க அப்டினா மாசுபாடுகள் அப்டின்னு சொல்லுவாங்க மாசுபாடுகள்லயே வகைகள் நெறைய இருக்குங்க காற்று மாசுபாடு சொல்லுவாங்க நீர் மாசுபாடு சொல்லுவாங்க நில மாசுபாடு சொல்லுவாங்க அப்பறோ ஒலி மாசுபாடு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த மாசுபாடுகள் எல்லாமே நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்ச கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வந்தோனு வைங்களே நம்ம உலகம் அதாவ்து நம்ம உ உலகத்தில இருக் கிற எல்லா விஷயமு இயற்கைய சாந்துதா இருக்கு அப்போ அந்த இயற்கைகள்ளயே மக்களால செய்யப்படுற ஒரு தீங்கான விஷயங்கள்னா மாசுபாடுனு சொல்றாங்க அந்த மாசுபாடுகள் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டே வந்தோம்னா இன்னும் இயற்கையில நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்டு என்னுடைய கருத்தா இரு கு இதே இது காற்று மாசுப்பாடுகள் அப்படின்னு சொன்னே இல்லையா அதுல எங்க தெரியுமா முக்கியமா ஆரம்பிக் கிது முக்கியமா வா கனங்கல்ல இருந்து வர்ற புகைகள் சொல்லலா அதுக்கப்பறோ தொழிற்சாலைகள்ல இருந்து வர்ற கழிவு நீர்கள் சொல்லலா இதுக்கு எல்லாமே காற்றுகள் மாசுபாடு ரொம்ப ஏற்படுது இப்போ வாகன புகை எடு த்துக்கோங்களே வாகன புகை எவ்வளவ்ளோ ஏற்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு மூச்சு திணறல் மூச்சுவை கோளாறுகள் இதெல்லா நெறைய ஏற்படும் அதே போல தொழிற்சாலைகள்ல வர்ற நீர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க இந்த ஆத்துல ஓடைகள்ல இதுல எல்லாத்தையு வந்து சேந்து கலந்து விட்டுறாங்க அப்போ மீன்கள் வாத்துகள் மாடு ஆடுகள் அது எல்லாமே அந்த நீர்கள போய் குடிக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு தீங்காவே ஏற்படுது எல்லாமே செத்து போகுது அப்டி கூட சொல்லலா இப்பெல்லா பாருங்களே நம்ம அந்த கார்பரேஷன் மூலியமா நம்ம குடிக்கிற குடிநீர் சொல்லுவாங்க இல்லையா அந்த குடிநீர் எல்லாமே எதோ வெள்ளை கலர்ல துகள்கள் மாரி ஏதோ ஒன்னு வருது அத எல்லாமே ஏன் வருது என்ன வருது அப்படின்ட்டு மக்களால கண்டுபிடிக்கவே முடியல அதனால தா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அது எல்லாமே தாதுக்கல் அப்டி சொல்றாங்க ஆனா நா பாத் த்த வரைக்கு தாதுக்கள் அந்த மாரி இருக்காதுங்க தாதுக்கள் நீர் பட்டுச்சு அப்டின்னா கரஞ்சு போயிரு நம்ம கண்களே தெரியாது அப்டின்னு கூட சொல்லலா அதே போல நீர் மாசுபாடுகள் அந்த நம்ம எந்த அளவுக்கு நீர்கள்லாம் சுத்தம் செஞ்சு குடி க்கிறோ ஆறுகள் ல்லா எப்டி ஓடுது இந்த மாரி ல்லா பாக்குறது ரொம்ப முக்கியங்க அதே போல நில மாசுபாடுகள் சொன்னே இல்லையா நில மாசுப்பாடுகள் ல்லா ஒண்ணு கெடையாதுங்க நம்ம ஊர்ல நம்ம வீட்ல எத்தனையோ பேர்கள் எல்லாமே பிளாஸ்டிக் கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோ ரசாயன பொருட்கள பயன்படுத் த்திட்டு இருக்கோ அது எல்லாமே நிலத்துக்கு ரொம்பவே தீங்கான ஒரு விஷயங்கள் அதாவது இந்த மக்குறது மக்காதது அப்டின்ட்டு பிரிச்சு பிரிச்சு குப்பைல போடுங்க அப்டின்னு சொல்றது இது எல்லாமே சின்ன கொழந்தைகளுக்கு சொன்னோன்னு வைங்களே அவுங்க சின்ன வயசா இருக்கிறப்பவே இதுக்கு பத்தின பாடங்கள் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் காட்டுவாங்க அப்டின்னு என்னுடைய கருத்தா இருக்கு அதையும் தாண்டி ஒலி மாசுபாடு சொன்னே இல்லையா ஒலி மாசுபாடுனா ஒன்னு கெடையாதுங்க வாகனங்கள்ள இருந்து ஏற்படுற சத் தம் அதாவது இந்த ஆறன் சத்தம் சொல்லுவாங்க இத ரொம்ப கேக்குறது அப்பறோ இந்த ஃபக்டரிகள்ல இருந்து கேக்குற சத்தங்கள் இந்த மாரி சத்தங்கள்லா ரொம்ப கேக்க கேக்க இதய நோய் நறைய ஏற்படு அப்டின்ட்டு ஒரு சில ஆய்வுகள்லா சொல்றாங்க அப்போ எதுக்காக மக்கள் அமைதிய தேடி போறாங்க அப்டின்னா இப்டிப்பட்ட ஒலி மாசுபாடுகள் எங்கேமே இல்லாம எதாச்சு ஒரு எடத்துல எங்க எந்த எடத்துல அமைதியா இருக்கோ அங்க போலான்ட்டு தோணுது அப்டின்னு சொல்றதுக் காரணமே இதுதாங்க மேலும் நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் பத்தி உங்குளுக்கு வேற என்னென்ன கருத்துக்கள்லா இருக்கு சகோ சொல்லுங்களே
கண்டிப்பா அழகாக சொன்னீங்க நன்றி அப்டி பாக்கும்போது நீங்க அந்த மாசுபாட பத்தி அழகா சொல்லிருந்திங்க அதிலு குறிப்பா சமீ மீபத்துல ஒரு சில ஜப்பானியர்கள் எப்டி வந்து அந்த மன அமைதிய தேடி எதுல நோக்கி போறாங்க அப்டின்னா இந்த ஆட்களே இல்லாத ஒரு அமைதியான ஒரு காட்டு பகுதி பாருங்களே வனக்காட்டு பகுதி எப்டி இருக்கு அப்டின்னா அவ்ளோ அமைதியா இருக்கு அங்க என்னா சத்தந்தா வரு அப்டின்னா இந்த குருவிகளுடைய சத்தங்களு சிறு சிறு இந்த பூச்சிகளோட சத் சத்தம் தா இருக்கு அப்டி வந்து அதுவே ஒரு வந்து ஒரு தெரப்பி அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அ அதாவது அது ஒரு மனசுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷ்யம் அப்டின் சொல்வே அதனால வந்து ஜப்பானியர்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா இது போன்ற அமைதியானங்களுக்கு ஒரு சுற்றுலா போவாங்களா அங்க போய் கொஞ்ச நேரோ அமர்ந்து அந்த சத்தத்தோ அழகுகள்லா கேட்டுட்டு அது மனசுக்கு அப்டியே இதமா ஓ அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு வருவாங்களாமா இதனால என்ன ஆகுது அப்டின்னா ஜப்பானியர்கள் வந்து நூறு வர்ஷ த்தத தாண்டி குறிப்பாக நூறு வர்ஷத்த தாண்டி வாழக்கூடிய அ ஒரு நிகழ்வு ஏற்படு நம்ப கண் கூட பாக்குறோ ஜப்பானியர்கள் வந்து எவ்ளோ வய்சானாலு வய்சானமாரி தெரியாது நல்லா அவங்க உடல் ஆரோக்கியம் நோய்கள் இது எல்லாமே எல்லாம் எது இல்ல காரணோ அப்டின்னா அவுங்ளோட உணவு பழக்க வழக்கங்களு அந்த சுற்றுச்சூழல எப்டி அவங்க பொருந்திக்கிறாங்க அத வச்சு அமையுது அப்டின்னே சொல்லா அதே போல இந்த அ பொதுவா இந்த வெளிநாடியர்கள் குறிப்பா இந்த சீனர்கள் ஜப்பானியர்கள் எல்லா வந்து இந்த கடல் உணவுகள அதிகமா உண்பாங்க ஏனா கடலு ஒரு வகையான இ இயற்கை தானே பாருங்களே ஆனா அது இன்னைக்கு வந்து நம்ம உண்ணக்கூடிய இந்த கடல் உணவுகள் பாருங்களே எந்த அளவுக்கு வந்து சுத்தமான உணவுகள் அப்டின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அப்டின்னே சொல்லலா ஏனா வந்து கடல் உனவுகள் ஏன் வந்து இப்டி மாறி போச்சு அசுத்தமாயிடுச்சு அப்டின்னா நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த நீர் மாசுபடு இந்த நீர் பாசுமாட்ல வந்து இந்த கடலுடைய ஒரு தேவை அப்டிங்கறது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான எடத்துல இருக்குது அப்டின்னே சொல்லலா ஏனா கடல்லருந்து நம்ப இத உணவுகள் சாப்புட்றோ அதுலேந்து எடுக்க கூடிய பலவு நன்மைகள் நமக்கு கெடைக்குது அப்டின் சொல்லா ஆனா நம்ப பொதுவா என்ன பண்ணோ ஒரு தொழிற்சாலைலருந்து வரக்கூடிய கழிவுகளா இருக்கட்டு டு இல்ல வந்து இன்னு இந்த குப்பைகளா இருக்கட்டு நம்ப கடற்கரையல்லா சுற்றாலாவுக்கு போவோ குப்பைகள வந்து அங்கங்க தூக்கி போட்டு வந்துர்றோ குறிப்பா அந்த பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய அந்த நெகிழி குப்பைகள் இருக்கு பாருங்களே அத அங்கங்க தூக்கி போட்றதுனால என்ன ஆகுது அப்டின்னா பிற்காலங்கள வந்து அந்த நெகிழிகள வந்து பெரிய பெரிய திமிங்கிலங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இவைகள் எல்லா சாப்ட்டுட்டு அது செரிக்க முடியாம அது இறந்துருது இறந்து கரை ஒதுங்குது அப்ப என்னடா அப்டின் சொல்லிட்டு நம்ப அந்த கடல் வாழ் ஆராய்ச்சியாளர்கள் அத ஆராய்ச்சி பண்ணி பாக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா உள்ள வந்து நெறைய நெகழிகள் வந்து இருப்பத கண்டுபுடிச்சர்றாங்க இப்ப அந்த உணவுகள் நம்ம சாப்பற நமக்கு என்ன ஏற்படும் நமக்கு பல நோய்களுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சருது அப்டின்னே சொல்லலா ஏனா இப்ப பாருங்களே புது புது நோய்கள் புதுசா வந்துகிட்டேது ஏனா ஒரு காலக்கட்டத்துல நோயே இல்லாம நம் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ஓ ஆ குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து புதுசு புசா நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அத விட பயங்கரமாக எல்லா நோய்களு வரதுக்கு ஒரு மூல ஆதாரம் என்ன அப்டின்னா இந்த சுற்றுச்சழல் மாசுபாடு அப்டின்னே சொல்லலா அப்டி பாக்கும்போது இந்த கடல் க கடலுடைய முக்கியத்துவத்த வி வந்து மனிதன் மிகப்பெரிய அளவுக்கு எழந்துகிட்டே வரான் அப்டினே சொல்லா அதுல இந்த காலகட்டத்துல பாருங்களே இந்த எண்ணெய் எண்ணெய் கப்பல்னு சொல்றாங்க பாருங்க அது வந்து எதாவ இப்ப ஒரு அ விபத்தாலோ இல்ல ஏதாச்சு ஒரு போர்களாலோ எண்ணெய வந்து நடுக்கடல்ல கொட்டிரோ அப்புடி நடுக் கடல்ல கொட்டக்கூடிய அந்த எண்ணெய் என்ன ஆகோ அப்டின்னா நாள் போக்குல வந்து அப்டியே மேலாப்ல படரோ அந்த படர்ந்து அது என்ன ஆகோ அப்டின்னா அது பல உயிரினங்கள் குறிப்பா கடல் வாழ் உயிரினங்களோடய இறப்புக்கு அதிகமான ஒரு காரண மா அமஞ்சிருச்னே அப்டின்னே சொல்லலாம் இப்புடி வந்து நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலோடைய பாதுகாப்ப வந்து பலவாறு பீக்கு பிரிக்கலா இதனால வந்து நமக்கு நல்ல ஒது ஆ வருங்கால தலைமுறைக்கி நல்ல ஒரு முன்னா முன்னுதாரணத்த குடுத்துட்டு போக முடியும் அப்டின்னே சொல்ல முடியுது இப்ப தனி மனிதனா நம்ம இந்த சுற்றுச்சூழல பாதுகாப் என்னதா பண்ண முடியு அப்டின்னா நா முன்பே சொல்லியிருந்த மாரி ஆ ம் குப்பைகள குறிப்பா அந்த வீட்ல இருக்கக்கூடிய மகிழு குப்பைகள அதா நீலா குப்பைகள அப்டின் சொல்லி சொல்லுவாங்க இத ரெண்டயூ தனித்தனியா பிரிச்சு அத ரொம்போ பாதுகாத்து வரக்கூடியவர்கள்ட்ட சரியான மொறையில ஒப்படைக்கணு இது பண்ணலா மரோ வளர்ப்பு மரோ வளர்ப்ப ரொம் ப அவசியமா ஒண்ணா ஆகுது இந்த காலகட்டத்துல ஏன்னா இது பிற்கால தலைமுறைக்கு இந்த மரம் வளர்ப்பு பெரிய அளவுக்கு உதவோ அப்டின்ட்டு தெளிவா நம்மலாள சொல்லலா அதே போல நா சொன்ன மாரி நீங்களே சொல்லியிருந்தீங்க நீர் மாசுபாடு நில மாசுபாடு இது எல்லாத்துக்கோ ஒரு நல்ல விழிப்புணர்வு இருந்தாவே போதும்ல ஏன்னா நம்ம சிறுவயசுல இர்ந்தே வந்து பல விழிப்புணர்வு குடுத்துட்டோ வெச்சுகோங்ளே பிற்காலத்துல அத அத பயன்படுத்தி வரக்கூடிய தலைமைகள் நல்லா ஆராய்ச்சி வாங்க இதுவே ஒரு சமீபத்துல ரீசனா பாத்தே அப்டீனா இந்த பிரெட்டுல இருக்ககூடிய கேக்ஸ் பேக் சொல்வாங்க அது ஒரு காலகட்டத்துல ரெண்டாம் உலகப் போர்லயேப் எப்டி இருந்துச்சு அப்டீன்னா மிகப்பெரியளவு குட்டைகளாலோ குப்பை கூலங்களாலோ ஒரு ஆள்பட்டிருந்துச்சு அப்டீன்னே சொல்லலா ஆனாலு அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் என்ன நெனச்சாங்க அப்டீன்னா இது எப்டியாவது சுத்தோ பண்ணி ஆவனோ அப்டீன்னு சொல்ட்டு பல ஆராய்ச்சியாளர்களு பல அது சார்ந்த ஆராய்ச்சியாள்ட்ட அந்த இத குடுத்தாங்க அத குடுத்தா இப்ப இன்னிக்கி போய் தேம்ஸ் நதிய பாத்தா வெச்சுக்கோங்ளே எவ்ளோ அழகா மாறி போச்சு இப்ப இதெல்லா எத குறிக்குது அப்டீனா எவ்ளோ ஆராய்ச்சிகளு எவ்வுளோ நவீன வகைகள் வந்தாலு கூட இது போன்ற விஷயங்கள்லா நமக்கு நல்ல ஒரு ஆராய்ச்சிகளும் முன்னுதாரனமு இருக்குது அப்டீனு சொல்ல முடியுது இப்புடி இந்த சுற்றுச்சூழல பத்தியு இத பத்தி நம்ம நெறய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலா நண்பரே இருந்தாலு கூட நா இந்த உரைய உங்க உங்க கிட்ட முடிச்சுக்கலா அப்டினு சொல்ட்டு நெனைக்குறே நண்பரே நன்றி